ஹலோ
ஆ ப்ரோ வணக்கம்
ஆ வணக்கம்
என்ன ப்ரோ பண்றீங்க
ப்ரோ நாங்க வந்து இப்ப வந்து விவசாய பாத்துட்ருக்கோ விவசாயத்துல இப்போ தண்ணி பாஞ்சிட்ருக்கு
ஓகே ஓகே ப்ரோ எந்த ஊரு ப்ரோ நீங்க விவசாயோ பட்ணு சொல்றீங்க
நாங்க வந்து இங்க சங்கரங்கோயில் பக்கோ
அது எங்க ப்ரோ இருக்கு
இங்க
எங்க ப்ரோ திரு ஓகே ஓகே ஓகே ப்ரோ திருநெல்வேலி ஓகே ப்ரோ
ஆமா ஆமா திருநெல்வேலினாளே நெல் தான
ஆமா ஆமாம் ப்ரோ அதுவு கர்ட்டுதா
ம் அந்த மாரி விவசாயந்தா பா ஆ ச உன்மேதா சாப்புட்ணு லேட்டா தா சாப்புடுவே ஆமா இன்னைக்கு லீவு ஆமா இன்னக்கி லீ்வு நா இப்பல்லா பத்து மணி பதுனோர் மணி தா சாப்புடுவே
ஓகே ஓகே ப்ரோ
ஆமா ஆமா
ஓ காலேஜா ப்ரோ நீங்க
ஆமா நா காலேஜு ஆமா நா காலேஜு
ஓகே ஓகே என்ன ப்ரோ பண்ட்ருக்கிங் காலேஜ் கோர்ஸ்
நா இன்ஜினீரிங்
ஓகே ஓகே ப்ரோ பரவால்ல பரவா இன்ஜினியரிங் பண்ட்டு நீ விவசாயோ பன்றியா சேர் பரவால்ல எதோ ஓகே தா
அப்பாம்மா பெர்சா ஹெல்ப் ஹெல்ப் குடுக்கணுன்லா அதுக்குதா கொஞ்ச கொஞ்சோ ட்ரை பண்ணிகின்ட்ருகே ஆமா
இந்த ச சாட்டடே சண்டேனா வந்து இங்க விவசாயோ பன்னத்துக்கு போயிடுவீங்ளா
ஆமா சும்மா போர் அடிக்கு வீட்லயே இருந்து மொபைலயே பாத்துட்ருக்கிறது ரொம்பயு போர் அடிக்கு ஆனா அப்ப விவசாயோ வந்து பாத்துக்கிட்டே கொஞ்ச நேரோ நேர மொபைல்ல வெச்சு நாமே டைம் ஸ்பெண்ட் பண்ட்டு போயிட்டே இருக்லா
ஆமா அது கரெட்டு தா ப்ரோ
ஆமா நீங்க என்ன பண்ணுறீங்க ப்ரோ இப்ப
நானா ப்ரோ இப்ப வந்து நானு இந்த வர்ஷோ தா காலேஜ் முடிச்சே இப்ப வீட்டுலதா இருக்கே ஒர்க் போனு
என்ன கோர்ஸ் ப்ரோ நீங்க முடிச்சது
நானா ப்ரோ பி சி எ ப்ரோ
ஓகே ஓகே வ எந்த ஊரு
சென்னை ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
ம் நீங்க எப்டி ப்ரோ டிரிப் எல்லா போவீங்ளா?
ஆமா ப்ரோ நா ட்ரிப் எல்லா போ போய்ருக்கே இங்க பாவனாசம்
பாபனாசம் ஓகே ஓகே
ஆ பாவனாசம் அதுக்கப்றோ இங்க கொச்சி
ஓகே
ஆ அங்க போயிருக்கே ப்ரோ ஆ
சேரி சேரி கொச்சின்ல ஒண்டர்லா போனீங்ளா ப்ரோ
ஆமா ஒண்டர்லா போனோ ப்ரோ அங்க நல்லாதா இருன்ச்சி அ ஃப்ரெண்ட்ஸ் நா மட்டு போல ப்ரோ என்னோட ஃப்ரெண்ட்ஸா எல்லாரு மொத் தமா போனோ மொத்தமா போயிட்
எங்க வீட்டான்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸா
காலஜிக் கா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு ப்ரோ மொத்தமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல மொத்தமா போனோ நாங்க எப்டின்னா ஒரு பிளான் போட்டோ ஒரு நாள் உக்காந்து போனு போணுஞ் சொல்ட்டு எல்லாருமே ஒருத்தன் ஒரு நாள் வாறேங்கா ஒரு நாள் வரமாட்டேங்கிங்கா ஒரு நாள் காசு அதிகமா இருக்குங்கா ஏன்ட்ட காசு இல்லைங்கா இப்ப பசங்களே குடிக்கிறதுக்கு மொத்தோ ஆ மொத்தமா புடிக்கிறதுக்கு எவனு வரமாட்டேங்கா ப்ரோ எல்லாருமே ஒன்னுொண்ணு அங்க இசுவா இருக்கு இது இசுவா இருக்கு அப்டி இப்டின்னு ஏதா ஒரு காரணோ சொல்லி இங்கயே வெலங்க பா க்கானுங்க மொத்தம் கூப்டா வர மாட்டேக்கானுங்க பைசா இல்லடா இன்னொரு நாள் போவுலா அப்டிங்குற மாரி ஏமாத்திட்டு போய்டுதானுங்க அப்டிங்குற மாரிதா நாங்க ஒரு நாளு ஃபிக்ஸ் பண்ணோ
பிளான் பண்ணா முடியமாட்து திடீர்னு பிளான் பன்னி திடீர்னு போயிர்னு ப்ரோ
ஆ ஆ ஆ அதுக்கப்றோ சேரின் சொல்லி நம்ம ஒரு நாள் போவோ அப்டிங்கிற மாரி ஒரு நாள் பிளான் பண்ணானே ஃபிக்ஸ் பண்ட்டானுங்க எல்லாரு கண்டிப்பா வரணு போணு அப்டிங்கிற மாரி அதுக்கப்பறோ சேரின் சொல்ட்டு ஒரு நாள் உகாந்து நைட்டு ஃபுல்லா உகாந்து எல்லாமே மேப்பிங் போட்டோ ப்ரோ இன்னைக்கிம் ஆமா இன் இன்னைக்கி ஏனா இன்னைக்கி இங்க போனு அங்க போனு இந்த எடத்துல இவ்ளோ சாப்புட்ணு இங்க சாப்புட்ணு அங்க போணு இங்க எறங்கணு இந்த ரூம் பிடிக்கணு இந்த ரூம்ல இதுலா வேணு கட்டில் வேணு ஏசி வேணு ஆ அந்த மாரி எல்லாமே பிளான் பண்ணோ பிளான் பண்ட்டு ஆ பைக்ல போலாமா டிரயின்ல போலாமா பஸ்ல போலாமா இல்லாட்டி வேன் புடிச்சு போவுலாமா அப்டிங்குற மாரி ஒரு பிளான் போட்டோ அ இதுல இது எது சாஸ்தியா இருக்கு அமோன்ட்டு எது காசு இன்கிரீஸ் பண்ணு எது கம்மியாக்கு அப்டிங்குற மாரி அதுல கொஞ்சோ கொஞ்சோ எடுத்தோ லிஸ்ட் எடுத்தோ அதுல பாத்தா சீப் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட் ஆமா சீப் அன்ட் பெஸ்ட்டு ட்ரெயின்ல போயிட்டோ
ட்ரயின் ஸ்லீப்பர்ரா இல்ல னா ஜென்ரலா ப்ரோ
ஆ ஸ்லீப் ஸ்லீப்பர்ல எப்டி ப்ரோ போ முடியு ஜென்ரலா இருந்துதான நம்ப போணோ
ஓகே ஓகே இல்ல ப்ரோ ஸ்லீப்பர்ல ஏ போ முடியாது ப்ரோ போலாமே
கூட்டோ ஹெவியா இருஞ்சு ப்ரோ
அதா ப்ரோ ஸ்லீப்பர் புக் பண்ணிர்க்குலாம்ல ஸ்லீப்பர்ல வந்து கொஞ்சோ காலியாதான இருக்கு
ஆமா ஆமா போனோ அதெல்லா புக் பண்ணி அதுக்கப்புறோ போனோ நாங்க போயாச்சு ட்ரெயின்லே போயி ட்ரெயின்லே ஒண் டே ஃபுல்லான் எப்போ மா ஈவினிங் ஏர்னோ ஈவினிங் எர்ட்டு மார் னீங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போய் எறக்கி உட்டாங்க ட்ரெயின்ல ஒரே ட்ரெயின்ல ஆட்டம் பா ஆட்டம் பாட்டோ
ஸ்பீக்கர் போட்டு போனீங்களா ப்ரோ
ஆமா நா மட்டு இல்ல ப்ரோ என்னோட ஃப்ரெண்டு எல்லாருமே மொத்தமா போனா மொத்தமா போயிட்டு ஸ்பீக்கர் எல்லா கொண்டு போய் ட்ரெயின்ல ட்ரெயின்ல ஒரு சில இடத்துல பாட்டு போடக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ ஏதாவது
ஆமா ஆமா ப்ரோ ஏன்னா வந்து பைன் போடுவாங்க அப்றோ வந்து பப்ளிக் டிஸ்டர்ப ஆவாங்கன்ன சொல்லிட்டு நைட்ல எவ்வளோ பாடு வக்க மாட்டாங்க
ஆ நாலு மொதடைம் இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பா மொத்தமா போனோமா அப்போது பாட்டு அதிகமா சவுண்ட் எல்லா வச்சு நீங்க கே ங்க கேட்டா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறவாங்க யாராவது அப்டிங்கிற மாதி ஒரு ஆள் பக்கத்துல வந்து சொன்னாங்க அதன லாம் நாங்க கொஞ்சோ கம்மியா சவுண்ட வச்சுட்டு கொஞ்சோ பாட்டு போட்டு பண்ணிட்டு இருந்தோ
ஆ ஆ ஆ
ம் அதுக்கப்றோ போய் அங்க போய் ட்டு கால்ல ஒரு ஆறு மணிக்குலா போய் எறங்கியாச்சு எறங்கிட்டு சேரிசொல்ட்டு பீச்சு பக்கோ போலா சொல்லுட்டு நாங்க நடந்து பேயிட்டு இருந்தோ ப்ரோ நடந்து பேய்யிட்டு பேய்கிட்டு- அதுக்கப்றோ ஒரு ஆட்டோ வந்துச்சு ஆட்டோ வந்தோடனே தம்பி உங்களுக்குலா ரூம் வாடக வேணுமா அப்டினு கேட்டாங்க ஆ நாங்க ஆன்லைன்ல புக் பண்ணிருக்கோ ஆன்லைன்ல புக் பண்ண போறோ அப்டினு சொல்டோன்ன இல்ல நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெவியான ரேட் தருவாங்க ஹெவியான ரேட்ல ரூம் எல்லா புக் பண்ண சொல்லிடுவாங்க நா உங்களுக்கு கம்மியான துட்டுல உங்களுக்கு ரூம் புடிச்சு தரேன் வாடக ஏன் கூட வரீங்களா அப்டின்னு கேட்டாங்க கேட்டோம் நாங்க ஒரு பத்து பேர் இருந்தோ பத்து பேருங்குபோது அந்த ஆட்டை வந்து அங்கேயு ஆட்டல்லா எல்லாருமே ஆ ஒரு ரெண்டு அஞ்சு பேரு மூணு பேர் இருக்கிற மாரிதா ஆட்டோ எல்லா அங்க இருக்கு இருக்கற மாரி இருந்துச்சு எனக்கு கொஞ்சோ வித்தியசமா இருந்துச்சு இங்க எல்லாருமே ச்சு நம்ம நம்ம சைட்ல எல்லாமே ஒரு பத்து பேர் இருபது பேரு முன்ன ஃப்ரெண்ட் பேக் எல்லா சைடு இருந்துக்கலா ஒரே ஆட்டோல இருபது பேரு யாரக்கிரலா இங்க அங்க கிடையாது அங்க அஞ்சு பேர் ஆறு பேர் தா இருக்க முடியாது அதனாப்ள ஒரு நாலு பேரு எருனாங்க ஆமா ப்ரோ ரொம்ப பேக்கு அது இவு இருந்துச்சு நாங்க இவ்ளோ பேரு வர முடியாது நாங்க ஒரு மூணு பேர அனுப்பிடுறோ நீங்க போயிட்டு நாங்க ரூம் எல்லா ட்டு என்னன்னு சூஸ் பண் ப்ப எவ்ளோ ரெட்டு ரெட்க்கு இந்த ரூம் ஆகுமா அப்படிங்கிற மாரி நாங்க செட் பண்ணி பாத்துட்டு அதுக்கு அப் பறோ நாங்க என்னன்னு சொல்றோ அப்டிங்கிற மாரி ஒரு முனு பசங்களை ஏத்தி விட்டச்சு ஆட்டோலா ஏ ஏத்தி விட்டு அங்க போயிட்டு அவுங்க போயிட்டு எல்லாரு பாக்காங்க எல்லா செய்றாங்க ஆ போய் பாத்தா எல்லாமே ரூம் இருந்துச்சு ஞ்சோ துட்டுக்கு ஏத்த மாரி கம்பர்ட ஃபுல்லா ரூம் எல்லா கொடுத்துருந்தாங்க அங்கே போயிட்டு போட்டோல்லா எடுத்து அனுப்பிவிட்டாங்க இங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லா அனுப்பிவிட்டாங்க நாங்க அத பாத்துட்டு சேரி ஓகே அப்படிங்கற மாரி இருந்துச்சு சேரினு சொல்லிட்டு ஒரு முணு ரூம்மு ஒரு ரூமுக்கு இரநூத்தம்பது ரூபா தா இல்ல ரூமுக்கு ஐநூறு ரூபா கேட்டாங்க
ஒத்தக்க
ஆமா ஒருத்தருக்கு ஐநூறு ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு பத் பத்து பேருர்கிட்ட போனோ
ஓ
ஆமா போயிட்டு ஒரு மூணு ரூம் புக் பண்ணோ ஈசி நல்லா இ புக் பண்ட்டு அதுக்கப்றோ செர்ன்னு சொல்லிட்டு மார்னிங் மார்னிங்கே போய் எறங்கியாச்சுல்ல போயிட்டு பேக்கல்லா அங்க போட்டுட்டு ப்ரஷ் பண்ட்டு அதுக்கப்றோ எல்லா எல்லா குளிச்சிட்டு இளிச் ச்சு இர்ர நேரா போய்யாச்சு கடல் பீச்சு பக்கோ போயிட்டு பாத்தா எல்லாமே அங்க அ குஜாலா நல்லாதா இருந்ச்சி என்னது சொல்ல ஆமா ஜாலியா இருந்ச்சு ஜாலியா ஆமா ஆமா ஃபாரினர்ஸ் எல்லாருமே கலர் கலரா இருந்தாங்க எல்லாருமே இருந்தாக பாத்தாச்சு பாத்துட்டு அதுக்கப்றோ என்ஜாய் பண்ணிட்டு இங்க போய்ட்டு எல்லாமே ஹோட்டல்லா டிஃப்ரெண்டா இருந்ச்சு அங்குள்ள
ஆ அங்க வேற ஒரு ஆம்பியன்ஸ் எல்லாமே பொ அ ப்ரோ அங்க கொச்சில இப்போ ஒரு இது இருகுல்ல ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்குல அங்க போனீங்களா
இல்ல ப்ரோ அங்க பாக்கல ப்ரோ அவ்ளோ நாங்க போல நாங்க ஒன்டே நாப்ல போய்ட்டு சீக்ரமா வந்தாச்சு ப்ரோ
யா ப்ரோ டூ டேஸ் திரி டேஸ் பிளான் பண்ணிருக்லாம்ல
த்ரூ டே அங்க இங்க எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு ப்ரோ அந்த டைம்ல தா போ போணுன் சொல்ட்டானங்க இவனுங்க அதுக்கப்றோ எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு ஆனப்புல வந்தாச்சு நாங்க கொஞ்சோ சீக்கரமா ஒன் டே ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஒண்டர்லா ஆமா பேயிருக்கே ப்ரோ மொதல்லே பேயிருக்க அது முன்னாடி போனே இப்ப சீனுக்கு போகுதுக்கு முன்னாடியே ஒண்டர்லா போயிருக்கே அங்கயு சூப்பரா தா இருந்துச்சு அங்குள்ள வா டிரஸ்சு எல்லாமே சூப்பரா இருந்சு தட் இங்க கொச்சின் எல்லா போயிட்டு என்ஜாய் பண்ணிட் டு அங்க உள்ள சாப்பாடு எல்லா அங்க எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு ஃபுல்லா நம்ம
ஆ ஃபிஷ்சு ல்லா நல்லாதா இருந்துச்சு ஆனா ஹெவி ரேட்டா இருந்துச்சு
ஆமா ப்ரோ ல்லாமே ரெவி ஹெவி ரேட் தா அங்க
ஹெவி ரேட்டா இருந்ச்சு அங்க உள்ள எல்லாமே கேரளா அவுங்களாம்ப்பல அவுங்க ரொம்ப ஹெவி ரேட்ல வித்தாங்க நம்ம தமிழ் பசங்கனா அமௌண்ட் ரைஸ் எல்லா கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருந்துச்வே இங்க உள்ள இங்க சாப்றது இங்க ஆமா இங்க இங்க சாப் சாப்புர்றதுக்கு அங்க சாப்புர்றதுக்கு கொஞ்சோ ரெம்ப வித்யாசமா இருந்ச்சு ஆ இங்க ஒரப்பா எல்லாமே இருக் க்கோ அங்க போய் பாத்தா கொஞ்சோ இனிப்பா கொஞ்சோ எல்லாமே இருந்த மாரி இருந்ச் எனக்கு
ஒகே ஓகே ப்ரோ
ஆ அதுக்கப்றோ சேரின் சொல்ட்டு அங்க உள்ள எல்லா கால்ல பாத்தா பொரோட்டா அப்டிளாட்டி ரைஸ்ஸு அந்த மாரி தா இருந்ச்சு கால்லே புரோட்டா அந்த மாரி ரைஸு ஆ அந்த மாரிதா இருந்ச்சு இங்க எல்லாமே இட்லி தோச அப்டி சாப்டுவோமா அங்க போய்ட்டு பொரட்டா தா சாப்ட்டோ என்ன செய்ய மூணு நேரமு பொரட்டா அதுக்கப்றோ ஆ
அது கிரேவி ரேட் அதிகமா இருக்கு ப்ரோ ஒன் ஃபிஃப்டி அன் டூ ஹண்ட்ரட் இருக்கு ப்ரோ ரே கிரேவி
ஆமா ப்ரோ ரொம்ப ரேட்டா தா இருந்துச் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்ட்டாச்சு எல்லார்மே ப்ளிட் ஸ்பிலிட்ட போட்டு சாப்ட்டாச்சு அதுக்கப்றோ சேரின்னு ஆமா நாங்களே ஸ்ப்ளிட்ட போட்டு சாப்ட்டுக்குறோ
ஓகே ஓகே ப்ரோ எட்டு போட்டா கம்மியா வரனுமே அதிகமா சாப்டுற மாரி இருக்கும் வயிற ஃபுல் ஆகுற மாரி இருக்கும் கம்மியா வரும்
ம் ம் அப்டே சாப்ட்டாச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டோல்லாம் எடுத்தாச்சு போட்டோலாம் எடுத்ட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஒன் டே ஃபுல்லும் ரூம்ல நல்லா தங்கிட்டு உள்ளே இருக்குடாதுன்னு சொல்லிடான்னுக பிரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லாரும் உள்ள வந்து தூங்குறதுக்கா வந்தீங்க எல்லாருமே வெளிய சுத்தி பாக்குறதுக்கு தான வந்தீங்க ஏன்டா உள்ள ரூம்குள்ளே படுத்து கிடக்குறீங்கன்னு சொல்லிட்டு ரூம்க்குள்ளே தூங்க உடல ஓ ரூம்ல பொருளுதான் பொருள்ள தான் வச்சது பொருள் தான் வச்சோம் பொருள் வச்சுட்டு ஒரு ஒரு மண் நேரம் ரெண்டு மண் நேரம் தூங்கிடுவோ மொத்தமா டோட் டலா அவ்ளோதான் நைட்டு ஃபுல்லு என்ஜாய் தான் நைட்லாம் சரிதான் கால்லாம் சரிதான் ஃபுல்லா என்ஜாய்மெண்ட்டு தான்
ஆரம்பம் ப்ரோ சரி ப்ரோ நம்ம கட் பண்ணிட்டு கால் பேசுவோம் அடுத்த காலம் சந்திப்போம் ஆ